நல்லாக்கியா
நல்லாருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க நல்லாருக்கேன் ஆ என்ன பண்றீங்க
நா இப்பதான் எல்லாம் சாப்ட்டு உக்காந்துட்டு இருக்கோம்
ஓகே ஓகே ஓகே அப்றம் உங்க கிட்ட ஆ சாப்ட்டாச்சு
ஓகே ஓகே
ஓகே நீங்க வந்து இ பி ண்டி வாங்கனீங்கன்னு சொன்னாங்க ரீசன்டா
ஆமா ஆமா இப்போ வாங்கி ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ஆச்சு
ஓகே ஓகே அது எவ்ளோ வந்துச்சு கம்பேர் டு இந்த பெட்ரோல் வண்டிலாம் எடுக்கும்போது அது காஸ்ட்லியா இல்ல அது கம்மி ரேட்டு தானா
இல்ல இப்ப எல்லாமே ஈக்குவல் ரேட்டு தான் வந்துச்சு
ஓஹோ
சோ என்ன எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு தான் இதுவும் இருக்கு பட் என்ன அது பெட்ரோல் காஸ்ட் எல்லாமே இப்ப ஜாஸ்தி ஆகுதுல்ல அதனால பாத்தோம் செரி ஈவியே இப்ப நெறைய பேர் ஈவி தான் பிரிஃபேர் பண்றாங்க அப்ப பெட்ரோல் காஸ்டு ரைஸ் சைடே இருந்துச்சா சரி ஓகே ஈவியே பிரிஃபேர் பண்லான் சொல்ட்டு ஈவி பிரிஃபேர் பண்டோ
ஓ ஆமா ஆமா இப்போ வந்து டக்குன்னு பெட்ரோல் காசு என்னடான்னா ஒன் நாட் ஃபோர் இருந்துச்சு மறுபடியடி ஒன் நாட் செவன் ஆயிரு ச்சி இனி கொறையவே கொறையாதுதா அதனால தான் நானு ஒரு வண்டி வாங்கலாங்கிற ஒரு ஐடியால தான் இருக்கே என்ட ஆல்ரெடி பெட்ரோல் வண்டி தான் இருக் கு அது வந்து ரொம்ப வந்து ரிப்பேர் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு சரி அதனால அத போட்டுட்டு மறுபடியடி பெட்ரோல் வண்டியே எடுக்கலாமா இல்ல ஈவி எடுக்கலாமா அப்டிங்கற ஒரு கன்பியூஷன்ல இருக்கே
இப்ப எல்லாமே ஈவிக்கு தா மாறறாங்க இப்ப எப்டி நம்மளோட யூசேஜ் பொறுத்துனா நீங்க பிரிபேர் பண்ணிக்கணு இப்ப வந்து ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்லா போயிட்டு வருவீங்க லாங்கால்லா போற மாரி இருந்தா ஈவி வண்டி செட் ஆகாது இப்ப ஒரு பிஃபரபிள் டிஸ்டன்ஸ் போயிட்டு வரோ அப்டின்னா ஓகே ஆ எல்லா இடத்துலயு சார்ஜிங் பெஃபசிலிட்டிஸ் அதெல்லா இப்போதைக்கு கொஞ்சமா கம்மியா இருக் கு இனி பியூச்சர் அப்கமிங் இயர்ஸ் எல்லா அதுதா அ மேஜரா கொண்டு வந்துருவாங்க இப்ப எப்டி பெட்ரோல் பங்கா அ ஒரு ஸ்டாப்பு ஸ்டாப்புக்கு இருக்க மாரி நமக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்காது ஒரு மேஜரான அந்த மாரி இருக்கற எடத்துலதா ஸ்டேஷன்ஸ்ல்லா இருக்கு இப்ப நம்ம அந்த நம்ம எப்டி ஓட்றோ அதுல நெறைய மோட்ஸ் இருக்கு எக்கனாமிக் மோடு ஸ்போர்ட் மோடு ரைட் மோடு அந்த மாரி வண்டிக்கு வண்டிக்கு டிஃபர் ஆகு இப்ப எக்கனாமிக் மோடுன்னா அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஸ்பீடு தான் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஸ்பீட் தா போகு சோ அதே இப்ப தா நம்ம போயிட்டு வரோ அப்ப வந்து நமக்கு மைலேஜ் கொஞ்சொ கெடைக்கு இப்ப நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்பீடு போயிட்டுனா நமக்கு மைலேஜ் கொஞ்சோ கம்மி ஆயிரு
ஓகே ஓகே ஓகே ஓகே இப்ப வந்து இப்ப வந்து நம்ம பெட்ரோலுக்கு வந்து தனியா இப்ப வந்து நம்ம ஈவிங்க போது கரண்ட்ல தா அமோண்ட் கரண்ட்ல தா நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறோ இப்ப அந்த கரண்ட்ல போடும் போது நமக்கு வந்து கரண்ட் பில் எக்ஸ் ட்ரா வரதா
இல்ல பெருசா ஒன்னு எக்ஸ்ட்ராவா வரது கெடையாது
டிஃப்ரென்ஸ் இல்ல
அவ்ளோ பெரிய டிஃப்ரன்ஸ் எல்லா வரல ஓ நார்மலா தா நமக்கு இருக்கு
ஓ ஓகே ஓகே ஓக்
நம்ம யூசேஜ் பொறுத்துதா இப்ப நம்ம ஒரு சர்டின் இப்ப நா பத்தா ஒரு நாளைக் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தா போவே அப்படனா எனக்கு வந்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக் கெடைக்கு சா பண்ணனா எனக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வரைக்கு கெடைக்கு அதனால நா த்ரீ டேஸ் வந்து நா அத யூஸ் பண்ணிக்கலா
ஓ ஓகே ஓகே ஓகே ஓகே
அப்புற திருப்பி சார்ஜ் போட்டு நமக்கு நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் அப்டி யூஸ் பண்ணிக்கலா அந்த எக்கனாமிக் மோட்ல போனோனா அந்த மாரி இதா கு நம்ம மோடு மாத்தி போனோனா நம்ம டூ டேஸ் தா கெடைக்கு சோ அந்த மாரி அப்புற நம்ம டிஸ்டன்ஸ் எவ்ளோ டிஸ்டன்ஸ் போறமா அத பேஸ் பண்ணிதா எல்லாமே இருக்கு இப்ப எல்லாருமே மேக்ஸ் சிமம் ஈவிக்கு தா மூவான் ஆறாங்க
ஆமா ஆமா என் கசின்ஸ்மே அவங்களுமே ஈவிதா வாங்குறான் சொல்லி ட்ருக்காங்க அப்புற இன்னொரு என் ஃப்ரெண்டு ஒருத் த்தங்களு ஈவி வண்டி தா வச்சிருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க அதா சொல்றாங்க எ காலேஜ் ஃப்ரெண்ட் தா அவங்களுக்கு வந்து பெட் ரோல் செலவு இல்லாதனால அவங்க ஓகே ஈவி பண்ணிட்டு அப்புற வந்து அவங்களோட செலவு ஹாஸ்டல் அப்டி எல்லா மேனேஜ் பண்ணிக்கிறாங்க இதே பெட்ரோல்ன்னா அதுக்கு தனியா மண் ட்லயே சிக்ஸ் தௌசண்ட் செவ தௌசண்ட் ஒதுக்குற மாரி இருக்கு
ஓகே
அப்டி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்களு ஈவிதா பிரிஃபர் பண்ணாங்க நீயு நீ அதுல ஈவிலயே ரெண்டு மூணு பிராண்ட் இருக்குன் சொன்னாங்க
ஆமா நெறைய பிராண்ட்ஸ் இரு கு நம்ம போய் டெஸ்ட் டரை பண்ணி பாத்துட்டு நமக்கு எது செட் ஆகுது அந்த மாரி பா வந்துட்டு இப்ப ஏத்த ஐக்யூபு அதெல்லா போய் பாத்தோ ஆம்பியர் அதெல்லாமே இருக்கு நமக்கு வந்து எது நமக்கு இதா இருக்குல கம் ஃபடபலா இருக்கணுல சோ நம்ம டெஸ்ட் டிரைவ் பண்ணி பாத்தாதா நமக்கு எது கம்ஃபர்டபிளா இருக்கு சில பேத்தக்கு வந்து மைலேஜ் ஜாஸ்தியா வேணுன் நெனைப்பாங்க
ம் ம் ம்
சில பேத்துக்கு வந்து ஓகே கம்மி மைலேஜே போது இவ்ளோ சர்ட்டன் டிஸ்டன்ஸ் தா ஓட்றான் தெரியு சோ அதுக்கேத்த மாரி நம்ம ரேட் எல்லா பாத்து நம்ம எடுத்துக்லா
ஓகே ஓகே ஓகே ஓகே இது வந்து இந்த பெட்ரோல் வண்டில வர மாரிலா பிராப்ளம்ஸ்லா இப்போ பெட்ரோல் வண்டி எடுத்தோம்னா திடீர்னு பாத்தீங்னா ஏதாவது ப்ராப்ளமாயி தா பயிர் வாங்கியாச்சு அடச்சிக்கு அந்த மாரி ஏதாது ப்ராப்ளம் இருக்கா
நா ஒரு த்ரீ மந்த்ஸா யூஸ் பண்ருக்கே எனக்கு ஏது பெருசா அந்த மாரி எது ப்ராப்ளம் இல்ல அதுவு இல்லாம அங்க இது என்னோட வண்டியில பாத்தா அந்த எமர்ஜென்சி அந்த இதுவு இருக்கு அந்த பட்டன் கிளிக் பண்ட்டா அவுங்களே வந்து ரெக்கவரி எடுத்துட்டு அவுங்களே ரெடி பண்ணி குடுத்துருவேன் சொன்னாங்க
ஓஹோ ஒன் இயர் வாரண்டியா
அந்த பேட்ரிக்கு தா நமக்கு த்ரீ இயர்ஸ் வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி அந்த மாரி தருவாங்க ஏனா பேட்ரி தான அதுல மெயின் இதே அதுவே சிங்குள் பேட் ட்ரி டியூவல் பேட்ரி அந்த மாரெல்லா என இருக்கு மைலேஜ் ஜாஸ்தி ஆகு போது டியூவல் பேட்டரி வரு சிங்குல் பேட்ரி வரு ஐ கியூப்லா பாத்தா நம்ம நம் நம்ம நார்மல் பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணோலா அந்த செட்டப்லயே தா இருக்கு அந்த டிக்கிய எல்லா பாத்தா நமக்கு அவ்ளவு ஸ்பேஷியஸாதா இருக்கு சில வண்டியில எல்லா பாத்தா அந்த பேட்ரி அந்த இடத்துல வச்சிருக்கனால கொஞ்ச ஸ்பேஸ் கம்மியா இருக்க மாரி இருக்கு ஐக்யூப் கொஞ்ச அதே மாரி நம்ம நார்மலா நம்ம இந்த வண்டி யூஸ் பண்ற மாரி அதே இது ஃபி க்குதா கெடைக்குது ஆனா என்ன இந்த வண்டி ஓட்டு போது ஒரு சவுண்டு அதெல்லா வரு அந்த வண்டி ஓட்டும்போது நமக்கு எந்தது நாய்ஸு வராது இப்ப என்னனா இப் பக்கத்துல இருக்க இப்ப நம்மலா வந்து இப்போ நம்ம ஓட்டி போறோனா பக்கத்துல எதாது வண்டி வருதுனால அந்த நாய்ஸ் வச்சுதான ரெககெனைஸ் பண்ணுவோ சவ்ண்ட்டு கேக்கு அப்ப அதுனால கொஞ்சோ அந்த இதெல்லா வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்க மார்ருக்கு நமக் புதுசா ஓட்டம்போது கண்டிப்பா ஹாரன் அடிச்சுதா நம்ம ஓவர் டேக் பண்ணு ஏனா பக்கத்துல இருக்கவுங்ளுக்கு தெரியாது நம்ம வண்டி வேற தனி சோ அந்த மாரி சில இதெல்லா இருக்
ஆமாம்மாமாஸ் இதுல சில இப்ப வந்து பெட்ரோல் வண்டிலா எடுத்துக்கிட்டோனா சவு அந்த சவ்ண்ட கேட்டே நாய்ல்லா சில தொ டைம் தொரத்தீட்டு வருது
ம் ம் இந்த வண்டிக்குமே அப்பிடிதா இந்த இப்ப ஏனா அந்த நாய்ங்களா வந்து சவ்ண்டா இருக்கான்டியே பாத்து பாத்து இது வந்து ரொம்ப சவுண்டே இல்லாம் போனாலு இதுக்குதா அது பயந்துருக்குது ஆக்சுலா
ஓ ஹோ
இதுக்குதா பயந்துட்டு இதுக்குதா மேக்சிமம் பின்னாடி வெரட்டுது
அதா இப்போ விட்டெல்லா பைக் ஓட்றவங்கெல்லா சைலன்சர்லா மாத்திர்றாங்க அந்தந்த அ தோன் அத் அதுனால அதுவு எல்லா பயந்துக்கிது நாயிங்குளு
ஆமா ஆமா இப்ப நமக்கு எப்பிடி இருக்கோ அடி கேத்த மாரி நீங்க பிரிஃபர் பண்ணிக்கோங்க நீங்க லாங்டிஸ்டன்ஸ் போவீங்க ஆ உங்ளுக்கே அடிக்கடி தூங்குற மார்ருக்கும் யூசேஜ் அதிகுமா இருக்குனா எல்ட்ரிக்கல் வண்டி பிரிஃபர் பண்ணி போங்க இல்ல ஓ கே நம்ம சும்மா ஷாட் டிஸ்டன்ஸ்தா போவோ நம்ம வீ்ட்லே சார்ஜ் பண்ணிக்கிலா ஜார்ஜிங் ஸ்டேஷன்ல்யு சார்ஜ் பண்ணிக்கிலா வீட்ல சார்ஜ் பண்ணா நமக்கு ஒரு ஃபோர் டூ ஃபையவர்ஸ் ஆகுது சார்ஜ் ஏறக்கு சார்ஜிங் ஸ்டேஷன்லா போனோனா நமக்கு ஒன்னவர்லே ஃபுல் சார்ஜ் ஏறிர்து
ஓகே ஓகே இப்போ சார்ஜிங் ஸ்டேஷனாலு நம்ம பே பண்ற மாரி இருக்குல இல்லையா
அது இப்போயி ஜூலை வரைக்கு வந்து ஆனா பேய் ஆப்ஷன்ஸ்லா இல்லாமதா இருக்கு இனி அதுமே கொண்டு வர போறேன் சொல்லி சொல்லிட்ருக்காங்க ஆ எவ் வுளோ நேர்த்துக்கா இவுளோ நாள் இல்லாம இருந்ச்சு ஆனா இப்ப எல்லாருமே இ வீ க்கு மார் றாங்கல்ல சோ அவங்க ஃபிரீயா எவுளோ பவர் சப்ளை குடுக்க முடியு அதுனால இனி கொஞ்ச நாள்ல பாத்தேனிங்கா அதுமே பே பண்ற மாரி மாறிரு நெறைய பேர் யூஸ் பண்ண பண்ண அதுமே பே ஆப்ஷனுக்கு மாறிரு
ஆமா இப்ப வந்து மோஸ்டா இனியெல்லா பெட்ரோல் பங்கெல்லா கம்மி பண்ணிட்டு இந்த மாரி ஸ் டேஷன்ஸ் வைக்க ஆரமிச்சிருவாங்க இதுல வந்து அமௌண்ட் எடுத்துக்லா அப்டின்னு யோச்வச்சிருவாங்க
ஆமா அது இல்லாம் இப்பெல்லா நாய்ஸ் ஃப்ரீயா போயிர்லா அந்த மாரி யோசிக்கிறாங்க
ஆமா ஆமா சில பேர்க்கு வந்து அந்த நாய்ஸஸ் சில சில வண்டி சவுண்டெல்லா ப்பா அப்புடி ஒரு சவுண்டா இருக்கு சில வண்டில ரொம்ப சவ்ண்டு கம்மியாதா இருக்கு அதுனாலே சில பேருக்கு சவுண்டு புடிக்காதவங்கள இந்த மாரி வாங்கிற்றாங்க
ஆமா இதுல அட்வான்டேஜு இருக்கு டிஸ்அட்வான்டேஜஸு இருக்கு நம்ப இப்ப எப்டி பெட்ரோல் நாலயு அதே மாரிதான சோ இதும் அதே மாரி தா இருக்கும் அப்ப நா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் ப பாத்தபடி எனக்கு ஓகேவா தா இருக்கு பெருசா எனக்கு பெட்ரோல் செலவலாம் இதாகல நம்ம வீட்லயே சார்ஜ் போடுறனா பெருசா டிஃப்ரன்ஸ்லாம் எதுவும் பெருசா டிஃப்ரன்ஸ் இல்ல ஒரு அளவுக்கு ரீசனபிளா தா பே பண்ற மாரிதான் இருக்கு
ஆமா ஆமா இப்போ நம்ம வந்து இப்போ இப்ப எங்காச்சு ஒர்க் போறோம் பி ஜி எடுத்து தங்குறனாலுமே எனக்கு இதுதான் பெஸ்டுனு தோணுது ஏன்னா நம்ம பெட்ரோலுக்கு ஒரு ஆறாயறுவா மந்த்லி செவன் தௌசண் கிட்ட போடுறக்கு நம்ம பி ஜி ல வந்து சார்ஜ் போட்டு இப்டி ஓட்டிக்கிட்டோனா நமக்கு செலவு மிஸ்சொந்தான
ஆமா ஆமா இப்ப எல்லா இதுலயு இந்த டுஸ் கே கொண்டு வந்துரு வாங்கல்ல பேட்டியத்துலயும் சார்ஜிங் மிஷின் அதுனால இதான் பெட்டரா இருக்குமோ தோனுது
ஓகே ஓக் கே சிஸ்டர் நானும் அது என்னனு பாத்து அதுக்கு ஏத்த மாரி தா வாங்கணு ஏன்னா வா இது வந்து எல்லாம் ஒன் லேக் கிட்ட குடுத்து வாங்குற மாரி இருக்குல்ல அதுனால எல்லாமே யோசிச்சு பாத்து தா வாங்கணும்
ஆமா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க எல்லாம் ஒரு ரெண்டு மூனு பிராண்ட் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணீங்கனா தா உங்களுக்கு அது பத்தி தெரியும் சோ டிஸ்பே பண்டு எங்கிட்ட ஆனா சொல்லுங்க நா ஏதாவது சஜஷன் செய்லா சொல்றேன்
ஓகே ஓகே சிஸ்டர் நா ஏதாவது இது பண்ணிட்டு உங்களுக்கு நா மறுபடியும் கால் பண்ணி உங்க கிட்ட கேக்றேன் ஓகே சிஸ்டர் ம் ஓகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் வச்சறேன்
ஆ ஓகே
குடு